ஆ கேக்குது ப்ரோ என்ன டாபிக் ப்ரோ
டூர் ப்ரோ டூர் டூர்
ஆ ஓகே ப்ரோ
கொடைக்கானல் ன்று சொல்றே
ஓ
கொடைக்கானல் போன ப்ரோ ம் ஆ கொடைக்கானல் நாங்க போனோ ஆ ஒரு நா ஆஹா இருவது பேரு போனோ இருவது இருவத்து அஞ்சு பேர்
பா பஸ்சு பெரிய பஸ் தானே புக் பண்ணிங்க
பெரிய பஸ்ன்ன அவ்ளோ பெருசு இல்ல மீடியம் வேன் விட கொஞ்ச பெருசு ஆமா வேன் விட கொஞ்ச பெருசு ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ ஆ ஆ இங்கயே எல்லாமே புக் பண்ணிட்டோம் ரூம்ஸு எல்லாமே அதுக்கப்றோ வேன் வந் துச்சு ஒரு எட்டு மணிக்கா வந்துருச்சு எட்டு மணிக் கா ஏறிட்டு ஈவினிங் ஈவினிங் ம் ஈவினிங் மேலதான காலில இதுலா பாக்க முடியோ மல ஏறததுனால ஈவினிங் கெலம்பிட்ட இங்கேர்ந்து
ம்
ஆ உக்காந்துட்டோ அப்துக்கப்றோ ஒரு ஹாஃப்னார் வெயிட் பண்ணோ
ஆஃப்னர் ஆமா அது வேற கரெக்ட்தா ஃபேமிலனா ஒன் அவர் கூட ஆவும் ப்ரோ அத ஏனா சொல்ல முடியாது ஏனா அந்த இந்த ஏன்னா திங்க்ஸ் எல்லா பேக் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த டைம்ல ஏதனாச்சு மிஸ் பண்டமா த இது வெச்சுட்டுமா இது வெக்குட்டுமா ஏனா வீட்ல அ எல்லாமே தூக்கிப் போட்டு கட்டில் மேல போட்டுப்பாங்க அதலருந்து எது எடு எடுக்
மே ஆமா ஆமா அது கன்ஃப்யூஸா இருக்கு எல்லாருக்கு அதுனால எடுத்துட்டு அங்க எல்லாரு பாத் து நேத்து வந்தவங் வந்தாங்க அப்புறோ வண்டிஏற ஒம்பது மணிக்கா கெளம்பிடுச்சு கெளம்பி போயிட்டே இருந்தம் நடுவில் எங்கேயும் நிறுத் த்துனாங்களா ஆ இது வண்டலூரு ஜூக்கு அப்றோ நிறுத்திட்டாங்க இதுனால
ஆ, சேரி சேரி நீங்க அந்த சைடு போனீங்களா சேரி சேரி ஏன்னா அது லாங்க்காயிச்சு அது கொடைக்கானலுக்கு தானே போனீங்க ஓகே ஓகே
வண்டலூரு ஜூல இருந்து போயிட்டு அப்படியே கோவலம்க்கு இது ரூட் வரோல்ல
ஆமா ஆமா ஈ சி ஆர்ரு பாண்டிச்சேரி போயிட்டு
அங்கேந்து பாண்டிச்சேரி இருந்து அங்க கேந்து கட் பண்ணிட்டு போயிட்டோம் போய்னும் சாப்பாடு வீட்ல இருந்து கட்டிட்டோம் சாப்பாடு து சைட்ல எங்கயாவது எடம் இருக்கா பாத்தோம் ரோட்ல இருந்துச்சு அப்டியே சாப்பிட்டுதுக்கு கே டைமாச்சு அதுக்கே ஒன்ற அவர் பண்ணிட்டாங்க
ஆ அப்டி அவு அது ஏனா பஸ்ல உட்காந்து சாப் ஃபுல்லா ஏனா பஸ்ல உட்காந்து சாப்ட்டா அசிங்கம் பண்ட்டு பண்ணிறாங்க சொல்லிட்டு
அதுக்கே அதுக்கப்பறோ அங்கிருந்த சாப்பிட்டுட்டு கெளம்பிட்டோம் பஸ்ல மறுபடியு அங்கிருந்து போறோம் போறோம் போறோம் போயிட்டே இருக்குறோம் அப்ப தூக்கம் கூட வரல சவுண்ட்னால தூங்க ட்ரை பண்ணம் முடியல ஆமா ஆ
அது வராது ப்ரோ இந்த டைம்ல ஏன்னா உற்சாகத்துல சந்தோஷமா இருப்போ போ போம் எப்போ அந்த மலை ஏறது பாப்போம் நடுவுல்ல என்னா வரும் அந்த கரடி வரும் அந்து அது பாக்குறது க்கு ஒரு மைண்ட் செட் ட்டு இது பண்ணிவா போவோம்
ம் அதுல இருந்தோமா அதனால அப்படியே போச்சாது எப்படியோ அங்கே இருந்து போறோம் போறோம் போறோம் சேலம் வந்துச்சு அதுக்கப் பறோ திருச்சி வந்துச்சு அதுக்கப்பறம் கோ ஆ அதுக்கப்பறோ எங்கயே தேனி தேனி வந்த்ச்சு அதுக்கப்பறோ மலை ஏறுறோம் காலைல ஒரு எட்டு மணி இருக்கும் ஏறுது மலை ப ப போலீஸ் வேற நிறுத்திட்டா சொஞ்சோ செக்கிங்க்காக செக்கிங்க்காக நிறுத்திட்டா வந்து நிறுத்தன அப்பறோ கொஞ்சொ தூரம் போய்ட்டு சின்ன கடயில்ல நின்னு சாப்ட்டுட்டோ காலெல ப்ரேக்ஃபாஸ்ட்டு இதாவது டீ, டீ போண்டா அந்த மாரி சாப்ட்டுட்டு மறுபடியு கெளம்பிட்டு ட்டோ மல ஏறாங்க ஏறாங்க ஏறிட்டேருக்கா போறத பன்னெண்டே பன்னெண்டு மணி ஆய்டுச்சும் காட்டேஜ் புக் பண்ணதுக்கு போக ஏற்றா அவனும்ஏற்றா ஏற்றா உள்ளே வேற இருக்கு சோ அதனால போய்ட்டோ போனதுக்கப்பறோ இதாய்டுச்சு அதுக்கப்பறோ அங்கெருந்து ரூம்க்கு போய்ட்டோ ரூம்ல இருந்து சாப்பாடு சாப்ட தோணவேயில்ல யாருக்கு சாப்பாடு சாப்டவே ஏன்னா எப்பிடி இருந்துச்சு எல்லாருக்கு ட்ராவல் அது வேற ட்ராவல் பண்றோன்ற மாரியால செரி அங்க இருந்து நாலு மணிக்கு நாலு மணிக்கோ அஞ்சு மணிக்கோ போட்டிங் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்க கொடைக் கானல்லு கே செரி அங்க இருந்து நாங்க நடந்து போய்ட்டோ மெயின் நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா பஸ்ஸு பெரிய பஸ் ஏ மேல ஏறாதுன்னு சொல்ட்டா வேற தா ஏதாவது புக் பண்ட்டு சு த்து போனோ அங்கேருந்து நெறைய பெரு வேன்ல்ல அதனால செரி அதனால நடந்து போய்ட்டோ இங்க போட்டிங்காக போறோ போறோ போறோ முடிவே இல்ல பாதி தூரத்துல்லயே வந்து டோ அதுக்கப்பொறோ நெக்ஸ்ட் டே வந்து டூரிஸ்ட்டுக்காக இங்க இது இருக்கு பேக்கேஜ் மாரி அது போட்டுக்குட்டோ நாங்க போட்டுட்டு அங்க ஒரு பன்னெண்டு ப்ளேஸ்சோ பத்து ப்ளேஸ்சோ சுத்தி காம்ச்சா நெக்ஸ்ட் டே ம் நைட்டு சமச்சுட்டாங்க சமச்சுட்டு சாப்ட்டுட்டு தூங்கவே லேட் ஆயிடுச்சு அதுக்கப்பொறோ நெக்ஸ்ட் டே வந்து வேன் வந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட் ஃப்னிஷ் பண்ணி வேன் வந்துடுச்சு வேன்ல ஒக்காந்து அப்டியே போறோ நெக்ஸ்டு சூசைட் சூசைட் பாய்ண்ட் போனோ அங்க போனதுக்கப்றோ அங்க சுத்தி பாத்தோ நெ நெறையா கடயெல்லா இருந்துச்சு சாக்லேட் வித்தாங்க அங்க எது ஸ்பெஷல்லோ அதெல்லா இருந்துச்சு அதுக்கப்பொறோ ஜாக்கெட் ஜருகின்னு அதெல்லா இருந்திச்சி அதெல்லா வாங்கிட்டோ வாங்கிட்டோ யார்யாருக்கு தேவயோ அவகல்லா வாங்கிட்டாங்க அதுக்கப்பறோ அங்கேருந் வந்து குணா கேவ் பக்கத்துலியே அங்க போய்ட்டோ ம் அங்க போய்ட்டோ குணா கேவ்க்கு அங்க ஃபுல்லா ரஷ்ஷு மற வேற மழ பெய்றது பெய்து அப்பா சாக்கட தண்ணி மாரி வருது து அவ்ளோ ஸ்பீடா பெஞ்சுது மழ சுத்தோ நடக்கவே முடில பிசு பிசா எப்ப எப்பிடியோ இருந்துச்சு ம் ஆமா ஆமா அதுக்கப்புறோ எப்டியோ போயிட்டோ சுத்துனோ சுத்துனதுக்கு அப்பறோ இங்க வந்துட்டோ நெக்ஸ்ட்டு பைம் ஃபாரஸ்ட்னு எதோ இருந்துச்சு அங்க போனா ஃபுல்லா மரோந்தா அங்க மரத்துக்கு நின்னு ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கயிந்து கெளம்புட்டுக்கு அப்பறோ இன்னோரு னொரு எடத்துக்கு போனோ அங்க ஒரு ரொம்ப பெருசு பெருசா இருந்துச்சு மரோல்லா ரொம்ப பெருசு
சூசைட் பாயிண்ட்டு ஷூட்டிங் பாயிண்ட் சொல்லுவாங்க
அ ஏதோ ஷூட்டிங் ஹூட்டிங் அ தா அங்க போனாங்க அது போனா அது நல் ல்லா உள்ள போகுது யாருமே போல அவ்ளோலா கிட்டத்தா நின்னுட்டு பாத்துட்டு வந்துட்டோம் கால்வலி வேற அந்த கிளைமேட் நடுங்கவு முடி டி இல்ல உம் மழ வேற பெய்து எப்டியோ இதாய்ர்ச்சு உம் நாங்க போனது வேற க்ளாய்மிட் டைம்மு ரொம்போவ ச்ச மழே டைம்முல போய்ட்டோ ஆமா ஆமா ஜென்வரிலதா நியூயேர்க்கு அங்க இருப்போ நாங்க மீனாட்சி பாக்க போயிடோ அப்டியே அங்க போனதக அப்றோ சுத்துனோ அங்கேந்து நெக்ஸ் டு டால்ஃபின் பாயிண்ட் எதோ சொன்னாங்ளா அது காமிச்சாங்க அங்கிட்டு க புறோ இன்னோனு உ கொஞ்சோ தூரோ போன்னா கோடைக்கானல் ஃபுல் மலை காட்ற மாரி ஒரு வியூ பாயிண்ட் இருந்துருச்சு அங்க காட்னாங்க அங்க போனதுக்கு அப்பறோ நெக்ஸ்ட்டு இதுக்கு சாப் பூட் எதாது சாப்புல்லானு கீழே அங்க ஃபுல்லா மேகி தானேவ் நூடுல்ஸ் மேகி அது சாப்ட்டோ நூடுல்ஸ்சு மேகிலா
ஆமா இங்க அதா சூடா இருக்கோ அங்க அது கரெட்டா இருக்கோ
டானிக்கலு கார்டன் அங்கெல்லா ஃபுல்லா நல்லா இருந் ச்சு பார் க ஆ லெஃப்ட் சைட் புட்டானிக்கல் பாடன் ரைட் சைட் வந்து பாருக்யூ ஃபர்ஸ்ட் பொட்டானிக்கலு கார்டன் போயிட்டோ நல்ல நல்லதா பூல்லியே டிசைன் டிசைனா வச்சிருக்காங்கோ கட் பண்ணி மனிஷன் மாரி ஆ யான மாரி நாய் மா பியே கட் பண்ணி அதிலே வச்சிந்தாங்க அவுங்க அதெல்லா பாத்துட்டே அப்டியே இது பண்ட்டோ வந்துட்டோ இதுக்கப்பறோ நெக்ஸ்ட் முன்னாடியே பார்க் இருக்குன்னு சொன்னலே பார்க் போயிட்டோ பார்க்கு போயிட்டு அங்க சுத்துறோ நல்லா ஊஞ்சல்லா இருந்திச்சு எல்லாமே பாத்திக்கிட்டு ஃபுல்லா பாத்தோ என்னன்னா இருக்கே எது எது இருக்கேனு பார்க்ல ஆ ஊஞ்சல்லா இருந்துச்சு நல்லா ஆடிட்டு அமைதியா வந்ட்டோ அதுக்கப்பறோ போட்டிங் போலன்னு சொன்னலே அது முடிச்சோனனா போட்டிங் போயிட்டோ போட்டிங் போறதுக்கு முன்னாடி வந்து கட அதுல ஜாக்கெட்ஸ் இன்னு அங்க கம்மியா இருந்துச்சு ஆ குளுர்க்காக போடுவாங்கல்லே துணி இங்க நெறையா இருந்துச்சு அங்க கம்மி கம்மியா அது வாங்கிட்ம் அது அதுக்கப்பறோ பேக்கே ச்ச சாக்லேட்ஸ்சு அதும் கொஞ்ச பேரு வாங்குனாங்க நட்ஸ்லா வாங்குனாங்க அங்க வாங்கிட்டு அப்டியே போயிட்டோ போட்டிங் போனோ போட்டிங் போனா பெடல் போட்டிங்கிது இருந்துச்சு அதுக்கப்பறோ அவுங்களே ஓட்டிட்டு போற மாரி இருந்துச்சு அப்பறோ ஃபோர் பெடல் போட்டிங் இருந்துச்சு எல்லாரோ இது யாதுக் எது வேணுமோ அது இது எடுத்துடாங்க போனோ போனா போட் டிங்லியே சைட்லெல்லா எது வெக்கு அங்க டூ ஹண்ட்ரட்தா நெனைக்கிறே ஒர் பர்பஸன்க்கு போனோ உம் அங்க அங்க வந்து போட்லியே வித்துட்டு வராங்க எல்லாமே டீ காஃபி ஐஸ்சு ச்ச அப்டியு மார்க்கெட்டிங் பண்றாங்க அங்க ஆ அங்கியு உ அதுவு எத்தன அடி ஆளம் அது கூட ரொம்ப பெருசா
ஆமா ப்ரோ ரித்து ரிஸ்க்கு ப்ரோ அது ச்ச அது அந்த பய திலே அண்ணாச்சி தவறி உ
ஆமா ஆமா விழுவாங்க அதனால லைஃப் ஜாக்கெட் எல்லாம் பாத்து போட்டுட்டு பத்திரமா போயிட்டோ
அவ அவன் கொடுப்பா அவன் கொடுப்பா ப்ரோ நம்ம லைஃப் நம்மதான பாக்கணும் அவன் சேப்டி கொடுப்பா நம்ம கீழே இருந்தா நம்ம நீச்சல் தெரிஞ்சா நம் ம அட்ஜஸ்
தப்பிச்சுகலாம் இல்லனா அவ்வளதா செத்துடுவோ சேரி பாத்து அப்படியே சுத்திட்டு வந்துட்டோ அதுக்கப்பற ஹால்ஸ் ரைட்லாம் இருந்துச்சு அங்க குதிரையில போற மாரி அதும் போனாங்க நெறைய பேரு அதுக்கப்பற சைக்கிளிங் இருந்துச்சு இவ போனது அப்புறம் வீட்டுக்கு வந்ட்டோ வந்த உடனே நெக்ஸ்ட் டே கிளம்பணு நல்ல மார்னிங் நம்ம பஸ் வந்துருச்சு மறுபடியு இங்க இருந்து போனோம்லா அதுல போய்ட்டு அவங்க து சாக்லேட் கடை காட்றாங்க சொன்னாங்க நாங்க போன காட்டேஜ் ஒரு அண்ணா காட்டுன்னு சொன்னாங்கா நாங்க போனோ நிறய சாக்லேட் எல்லா வாங்குனோ வாங்கிட்டு ஆ ஒரு டப்பா குடுத்தாங்க நாங்க காலி பண்றோம் சாம்பல் குடுத் தாங்க ஒரு டப்பா அப்பயே காலி பண்டோ எல்லாரு அப்பறம் நல்லாதா டேஸ்ட் இருக்கு னு அங்க போயிட்டோ போனதுக்க அப்றம் இங்கந்து வாங்கி ட்டு கெளம்ப லேட் ஆயிடுச்சு கொஞ்ச இருட்டுன மாரி ஆயிடுச்சு அதுக்கப்பறம் கீழே இறங்கிட்டோம் நா இற இறட்றதுக்கு முன்னாடியே கீழவந்துட்டோ அங்க கொடைக்கானல் என்ட்ரன்ஸ் கிட்டயே ஒரு இது ஃபால்ஸ் மாதிரி இருக்கும் சின்னதா சில்வர் ஃபால்ஸ் அது பாக்கல போகும்போது வரும்போது அங்க கொஞ்ச நிறுத்து பாத்துட்டு ஃபோட்டோ எல்லாம் புடிச்சுட்டு கீழ எறிங்கிட்டோ ஏறங்கற உன்னய அங்கு கீழ வேற செக்கிங் மறுபடியு ஏதோ செக் பண்ணி விட்டாங்க அத்தப்பறம் வரம் வீட்டுக்கு டயர்ட்டு போகும்போது துங்கல வரும்போது எல்லாரு தூங்கிட்டாங்க ஆமா ஆமா ஆமா ரொம்ப டயர்ட்னஸ் சரி அங்கிருந்து பாத்துட்டு அப்படியே கீழே எறிங்கிட்டோமா அதுக்கப்பறம் லென்சு லெ சாரி நைட் டின்னருக்காக ஒரு இடத்துக்கு போனு போயிட்டு சாப் டுட்டு அப்படியே அங்க இருந்து எல்லா என் யார்யாருக்கு என்ன வேணுமோ அவங்க சாப்டாச்சா ஆ மோஸ்ட்லி எல்லாரு இட்லி தா சாப்ட்டாங்க
ஆ ஆமா அந்த டைம்ல இங்கேதா
அதா நல்லா இருக்கு உம் தஅ தான் தோணு சாப்பிடனு சாப்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோ அங்கிருந்து வரதுக்கு லேட் ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்தோனே எல்லாரு தூங்கிட்டோ அதா ப்ரோ
சேர் சேரி
ஆ செரி ப்ரோ செரி வைக்குறே